கேக்குதா நா பேசுறது
ஆ கேக்குதுங்க தோழி எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்குற நீங்க எப்டி இருக்கிறீங்க ஆ என்னா பண்றீங்க ஃப்ரீயா
ஆ இப்ப ஃப்ரீயா இருக்குறாங்க தோழி இப்ப எனக் என் பாத்தீங்ன்னா ஒரு சந்தேகம் தோழி இப்போ வெயில் காலத்துல வீட்ல இருக்கவே முடியல எப்டி நம்ப இருக்கிற எடத்த வந்து கொஞ்சம் குளுமையா வச்சு க்கிறது அது மட்டும் இல்லாம நம்ம ஒடம்பையும் வந்து எப்டி குளுமையா வச்சுக்கிறதுன்னே கொஞ்சம் சொல்றீங்ளா தோழி ஏன்னா வந்துட்டு இந்த வெயில் காலத்த போட்டுகிறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான செயலா இருக்கு நீங்க எப்டி இதெல்லா வந்துட்டு மேனேஜ் பண்றீங்க
எப்டி சமாளிக்கறனா ஒடம்புக்கு குளு ஆ நேது குளிர்ச்சி தர மாரி பொருட்கள சாப் ட்டு வந்தா தண்ணீர் வந்து ஒ கொஞ்சம் நேரத்துக் கொஞ்ச நேரத்துக் குடிச்சுட்டே இருக்கணும் ஒன்னு ஒரு மண் நேரத்துக்கு ஒரு விட்டு ஒரு மணி நேரத்துக்கு விட்டு கொழந்தைங்களுக்கு சேரி பெரியவங்களுக்கு சேரி தண்ணி குடிங்க எலுமிச்ச பழம் ஜூஸ் குடிங்க அப்புறமாட்டு இப்போ வெய்லுக்கு தகுந்த மாரி அட் டே அ நொங்கு வருது பதனி வருது அது மாரி ஒடம்புக்கும் குளிர்ச்சி வேணும்ல ஹீட் ரொம்ப ஆயிடுச்சுன்னா சோ அதனால நம்ம குளிர்ச்சி நம்ம ஒ ஒடம்ப வந்து கு குளிர்ச்சியாவே வச்சுருக்கணும் அதனால இந்த மாரி சாப்பிடுங்க வீட்ட குளிர்ச்சியா வச்சுக்கோன்னா அ கழுவி விடுங்க அ தொடச்சி எடுங்க அது மாரி பண்ணிக்கலாமே
ஆமா தோழி நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க ஆனா இந்த வெயில் காலத்துல வந்து நமக்கு கொஞ்சோ பசியே எடுக்க மாட்டேங்குது அந்த மாரி இருக்கிற பொழுதுல்லா நமக்கு அந்த தண்ணி ஐட்டமும் வந்து குடிக்கிறதுக்கு பெருசா நமக்கு தோண மாட்டேங்குது ஒரு சோம்பலாவே இருக்கு அந்த மாரி இருக்கு நீங்க என்ன பண்ணி தோழி
அதுக்கு என்ன பண்ணம்னா சாப்பிட கொ ஆ சாப்பாடுக்கு பத அதாய் இப்போ நொங்கு வருது நொங்கு பால் வச்சு குடிங்க அப்புறமாட்டு பதனி வருது பதனி குடிங்க இது மாரி டேஸ்ட் நம்மளுக்கு டேஸ்ட் வேணும்ல கொஞ்சம் டேஸ்ட்டா சாப்பிட்டானா ஓகே மைண்ட் கொஞ்சோ ஃபிரஷ்ஷா இருக்கும் எதுவுமே இல்லாம தண்ணிய மட்டும் குடிச்சன்னா அது நம்ம ஏத்துக்க முடியாது நம்ம உடல் அதனால கொஞ்சோ வே டேஸ்ட்டா சாப்ட்டா அ நம்மளுக்கு கும் சாப்பிட்ட மாரி இருக்கு கொஞ்சௌ எனர்ஜியாவு இருக்கும் பால் அப்புறமாட்டு இந்த நொங்கு பாலு பதனி இது மாரி மத்தாய் மத்த இதெல நம்ம எதை விருப்பி நம்ம சாப்பிடுவோமோ அது மாரி சாப் ட்டா கொஞ்சோ இதா இருக்கும்ல ஜூஸ் ஐஸ்கிரீமு இது மாரி ஓ நிறைய எடுத்துக்காம கொஞ்சோ லிமிட்டா பாத்து சாப்ப நம்மளுக்கு கொஞ்சோ இது ஆக்டிவாவு இருப்போம்ல
ஓ சேரி சேரி இப்ப நொங்கு பாலுநீங்கள நொங்கு பால்னா அது எப்படி எப்படி செய்யறது அது செய்முறை
நொங்கு ஆஹ் சொல்றே சொல்றே பால் காய்ச்சிக்கோங்க உங்களுக்கு வேணும்னா பால் காய்சிக்கோங்க இல்ல அஹ் கப் சில்லுனு ஜில்லுனு பாலே போது அப்டின்னா தில்லுன்னு பால் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி சோதரியத்துக்கு வச்சுக்கோங்க நொங்க வந்து கொஞ்சோ பழுத்த லொங்கா இருந்துச்சுன்னா கையிலயே இது பண்ணிக்கோங்க கொஞ்சோ கெட் தேர்ந்துச்சுன்னா இதுல மிக்சியில போட்டு ஒரு ரெண்டு திருப்பு திருப்பிக்கிட்டீங்கன்னா அது கொஞ்சோ இதாயிடு அத மட்டு அந்த ரெண்டுத்தையு மிக்ஸ் பண்ணி வச்சீங்கன்னா ஃபரிட்ஜல வச்சு சாப்பிடுங்க இல்லன்னா அப்டியே குடிக்குனானு நா குடிங்க ஆஹ் குடி சாதன பெட்டியில வச்சு குடிச்சீங்கன்னா கொஞ்சோ வெயிலுக்கு வந்து இதமா இருக்கு கொஞ்சோ அ ஒரு பன்னெண்டு மணிக்கு அப்டி இல்லன்னா ஒரு நாலு மணிக்கு அது மாரி ஸ்டிப்ட் இது பண்ணி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சோ ஆக்டிவா இருப்பீங்கள
ஓ சேரி சேரிங்க தோழி பரவாயில்ல நா இப்பதா கேள்வி படுறே இந்த மாரி ஒரு உணவ சேரிங்க தோழி அதலியு இல்லையங்க தோழி அந்த மாரி செஞ்சது கிடையது எங்க வீட்ல இருக்கவங்க நொங்கு வாங்கிட்டு வருவாங்க நொங்கு அந்த பதநீர் வாங்கிட்டு வருவாங்க ஆனா வந் நொங்கு வந்து பாத்தீங்கன்னா அதுமே வந்து எங்க வீட்ல மிச்சமா தா ஆகும் கொஞ்சோ தா வாங்கிட்டு வருவாங்க அதுவே மிச்சமாயிரு அந்த மாரி
இது மாரில்லு நீங்க செஞ்சு பா இது மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க எல்லாருக்குஒரு குளிர் சாதனை பட்டியிலையும் வச்சு குடிச்சு பாருங்க நல்லா இருக்கு சக்கர போட்டுக்கோங்க ஸ்வீட்டுக்கு வந்து சக்கர
சேரி சேரி தோழி இப்ப வந்து எத்தன நாளயா தோழி ஒரே நாள்ல தா வைக்க முடியுங்களா எப்படி இந்த உணவ
புரியல
இப்போ இந்த உணவு வந்துட்டு நம்ம பால் வச்சுதா காய்ச்சரது இல்லைங்களா இப்ப காலையில
ஆஹ் ஒரு நாளதா ஒரு நாள்ன்னா ரெண்டு நாள் அவ்வளோதா
இன்னைக்கு உங்களால குடிக்க முடியு அப்டின்னா அப்படின்னான்னா பிரிட்ஜில வச்சி மறுநாள் அதுக்கப்பறோ மாட்னா தே ஓ ஒரு மாரி ஆயிடு அதனால டே புதுசா நொங்கு டெய்லியு வாங்கறதா இருந்தீங்கன்னா நீங்க டெய்லியுமே போட்டுக்கலா வச்சி சாப்புண்ணுட்டு இல்ல வச்சி சாப்ட்டா குளிர்சாதன ப இத வச்சு சாப்ட்டா அதே நோய் தான அதனால புதுசாவே நீங்க செச்சி சாப் அதனால நீங்க புதுசாவே செஞ்சி சாப்ட்டுக்கலா
ஓ சேரி சேரிங்க தோழி இது போக வேற என்ன உணவுகள் வந்து நீங்க உங்க வீட்டுல நீங்க எடுத்துக்கறீங்க தோழி அதுலயு மெயின்னா வந்து இப்ப கொழந்தைகள் இருக்கா அப்டின்ன அவங்களுக்கு கொஞ்சோ டிஃரெண்ட் டிஃப்ரெண்ட்டா இப்ப நீங்க சொன்ன மாதிரி டிப்ரெண்டா டிஃரெண்டா செஞ்சு குடுத்தாதா சாப்புடுவாங்க அந்த மாரி இதுல நீங்க வந்துட்டு என்ன பண்ணுவீங்க தோழி
ஆ எ கொழந்தைங்களுக்கு குடுக்கறதா இருந்தாலு இந்த நொங்கு பழோ குடுக்கலா பதனி குடுக்கலா ஐ மி அவளுக்கு சா ப்பர பசங்களா இருந்தானே இந்த நம்ப என்ன சாப்பற்றோமோ அதே சாப்ட்டுக்கலா பசங்களு குடுக்கா இப்போ கொழந்தைகளுக்கு ஸ்பெஷலா செய்யணுன்னா ஆ வ் ஆ எப்டி சொல்றது அவுங்களுக்கு புடி ச்ச மாதிரி டிஃப்ரெண்டா அந்த என்னாது புலாவ் ரைஸு வெஜ்ஜு ரைஸு வெஜ்ஜிடபிள் சாப்பாடு இது மாரி அவுங்களுக்கு காயி சத்து வேணுல்ல கொந்தைங்களுக்கு காய் சாப்படுவு மாட்டிக் கறாங்கல்ல அதனால அவுங்களுக்கு பிடிச்ச மாரி இந்த சூப்பு மாரி காய் சூப்பு அப்பறமாட்டு வேற எதுலாச்சு சே ர்க்க மாரி அது மாரி அரைச்சு சர்ற மாரி பொரியல் பண்ணி சாப்பாட்டுல ஒரு திருப்பி திருப்பி குடுக்கற மாரி இது மாரி குடுத்தா ஜூஸாவு குடுக்கலா காய்கறிய வந்து ஜூஸாவு குடுக்கலா இப்போ ஃபைபராவு போவு உள்ள அனா நம்ம வேற இது மாரி மாத்தி மாத்தி கூட குடுத்துக்கலா கொழந்தைங்களுக் ஹெல்த்தியாவு குடுத்த மாரி இருக்கு ஆரோக்கியமா சாப்ட்ட மாரியு இருக்கு பசங்களுக்கு
ஆமா தோழி ரொம்ப செரியா சொன்னீங்க அப்றோ இதுக்கூ வந்துட் டு இப்போ இந்த மாரி நம்ப வெயில் காலத்துல வந்து கொஞ்சோ வெளிய போணு அப்டின்னா நம்மனால வெளியவு போக முடிய மாட்டேங்கு ரொம்ப வெயிலாருக் இந்த மாரி ஒரு நேரத்துல நீங்க கொஞ்சோ ஒரு வெக்கேஷன் போகணு அப்டிங்கிற மாரி அப்டின் னு எங்கங்க தோழி நீங்க போவீங்க மலைப் பிரதேசமா போவீங்களா இல்ல கொஞ் இல்ல நீர்நிலைகளா இருக்கற எடமா பாத்து போ
இப்போ வெயில் காலத்துல அதனால ம மலை பர்தேசோ அப்டில்லா பீச் சைடு அப்டில்லனா கடற்கரைங்க இல்லனா குற்றாலம் இப்ப போலாமே சீசன் டைம் தான ஸ்கூல்ல இபோ லீவ் டைமு கூட சோ அதுநால குற்றாலம் அது மாரி எங்கயாச்சு ஆப்ஷன் போய்க்கலா
ம் சேரிங்க தோழி இது ப்போக வேற என்னன்ன அந்த வெயில் காலத்துக்கு வந்து பிரிகாஷனரி மா உங்க வீட்டுல பண்றீங்க தோழி
எங்க வீட்ல பிரிப்பரேஷன்னா வேற எதுவு இல்ல தெனமும் டெய்லி குளிக்கறோ நா ஒரு அ ஒரு நாள் விட்டு ஒரு நாள்ளுக்கூட டெய்லி குளிச்சாதா அந்த இது கொஞ்சோ ஒடம்புக்கு இ தமாவு இருக்கு நல்லாவு இருக்கு வேல செஞ்சுட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷா குளிச்சுட்டு இருந்தா தா அந்த அன்னிக்கு டேவ் அந்த அந்த நாள் முழுசா நல்லா இருக்கற மாரி இருக்கு இல்லனா ஒரு மாரியாவு இருக்கு வீட்ட கிளீன் பண்ணி சுத்தமா வச்சிக்கறது அது மாரிதா போய்னு இருக்கு
ஆமாங் தோழி ரொம்ப செரியா சொன்னீங்க இப்ப வந்து நா எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் மாதிரி உங்களுக்கு சொல்றே ஏனா எங்க வீட்ல வந்து நாங்க இப்படிதா எங்க வீட்ல வந்து நாங்க இதுதா வந்து இது பண்ணுவோ இப்ப வந்து பாத்தீங்கனா நம்மள்க்கு வெயில் காலத் துல வீட்டுக்குள்ள வந்து சூடாயிருக் கு அப்டிங்கிற பட்சத்துல நீங்க ஒரு தனி வீட்ல இருக்கீங்க அப்டினா முன்னாடி வாசல்ல வந்து கொஞ்சோ தண்ணி தெளிச்சு விட் டீங்க அப்டினா உங்களுக்கு உள்ள வர காத்து வந்து கொஞ்சோ ஈரமா நல்லா ஈரபதத்தோட வரு
சேரி சேரி சேரி ஆமா அதும் கரெக்ட் தா
ம் இது போக அடுத்த விஷ் யோ வந்து பாத்தீங்கனா இங்க நீங்க வந்து நைட்டு தூங்கிட்டுருக்கீங்க அப்போ திடீர்னு உங்களுக் புழுக்கமா இருக்கு வேக்காட இருக்கு அப்டினா
ஃபேன் போட்டு ஃபேனுக் க்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு கார்னர்ஸ்ல இருக்குல இன்னு நீங்க வந்து கயிறு கட்டி நம்ம எப்டி துணிக்காய போட்ற கயிறு கட்டுவோ அந்த மாரி கரெக்டா ஃபேனுக் கீழ கயிறு கட்டி நீங்க ஒரு ஈர துண்டோ இல்ல சின்ன துணி ஏதோ கொழந்தைங்க துணியோ ஏதோ ஒண்ணு எடுத்துட்டு வந்து லைட் வெயிட்டா இருக்கறத ஈ ஈரம் பண்ணி நீங்க தொங்க உட்டுட்டீங்க அப்டினா புழிஞ்சு நல்லா அஸ் தண்ணி எதுவு சொட்ட கூடாது புழிஞ்சு தொங்க வுட்டுட்டீங்க அப்டினா அது காலேலத்துக்குள்ள அது உங்களுக்கு காஞ்சிரு அதே மாதிரி உங்களு உள்ள காத்தோட்டமு நல்லா வரு நீங்க
நல்ல யோசன சொல்லிக்கிறீங்க தோழி ரொம்ப நன்றி சொன்னதுக்கு சேஞ்சு பாக்குறோ நாங்களு
ஆமாங்க தோழி அ இப்ப இன் கேஸ் இல்ல அந்த மாதிரி துணி இல்ல தொவச்ச துணி தா இருக்கு அப்டினா நீங்க அத கூட பரிந்துரைச்சு பாக்கலா அ கொஞ்சோ லைட் வெயிட்டா இருக்ற துணி கொஞ்சோ லைட் வெயிட்டா இருக்கற துணியெல்லா வந்து உள்ள கொணந்து போட்டு படுத்தீங்க அப்டினா உங்களுக்கு அது ஒரு நல்ல ஆப் ஷனாவே இருக்கூ தோழி
ஆ சேரி சேரி நீங்க சொன்னதுக்கு நல்ல யோசன தா இன்னிக் கூட நாங்க செஞ்சு பாக்குறோ
ம் சேரிங்க தோழி அதே மாதிரி இப்ப வந்து பழய சோறு எல்லாமே வந்துட்டு நை மி ச்சமானதெல்லா வந்துட்டு காலைல தயிரு இதெல்லா போட்டு சாப்டுவாங்க இல்லைங்களா அ பச்ச மெளகா வெங்காயல்லா வச்சு சாப்டுவாங்க அதுமே ஒரு நல்ல ஒரு இதுதா அத நீங்க ட்ரை பண்ணி பாக்கலா தோழி
அதுவு ட்ரை பா இங்க செஞ்சு பாத்தோந்தா இங்க தண்ணிலே நாங்க வேல செய்றனால அது மாரி ரொம்ப கூலிங்கான ஐட்டோ சாப்ட்டாலுமே டக் க்குன்ட் என்ன வந்து பண்ணிடுது சளி புடிச்சிடுது இப்ப ரொம்ப ஹீட்டு கோ இது ஆ சூடு இதுவு சேந்துச்சுன்னா என்ன ஆவுது சளி புடிக்க மாரி ஆயிடுறாங்க அதுதா அந்த அந்த இதுவு நாங்களு ட்ரை பண்ணிட்டு தா இருந்தோமே எ என்னது பழய சோறு சாப்பாடு எக்ஸ்ட்ராவே கொஞ்சோ வடிச்சு வச்சு பழய சோறு அப்டி இல்லன்னா நீங்க இது கூட களி கிண்டி கூட கூழா கரச்சு கூட சாப்புலா அது எவ்ளோ வோ இ அ நல்லது நம்ம ஒடம்புக்கு
ம் ஆமாங்க தோழி ராகி களி சொல்றீங்க இல்லைங்களா
ஆ ஆமா ஆமா ஆமா ஆமா
ம் ஆமாங்க தோழி அதுவு ஒரு நல்ல ஒரு இதுன்‌தா நம்ம சொல்லலா
ஆமா அதே மாரி பசங்களுக்கூட அந்த ராகில வந்துது கூழ் மாரி காச்சி சாயங்கால் நேரத்துல பசங்களுக்கு டீ பால் பழக்கவே கூடாது அந்த இதே அந்த இதே வந்துரக் கூடாது கோ அதனால இத நம்மோ மாத்தி குடுக்கலா இந்த பானல் அ கோ தும இத வந்து செஞ்சு குடுக்கறது கோதும களியா செஞ்சு குடுக்கறதுக்கு கோதும கூலா குடுக் கறது இது மாரி பசங்களுக் குடுத்தாங்கன்னா கொஞ்சோ இதாவு இருப்பாங்க நம்ம வற்புறுத்தி குடுக்க வேண்டால்லா பசங்களாவே அந்த இதெல்லா இது பண்ணிப்பாங்க
ஆமா தோழி ரொம்ப சரியா சொன்னீங்க ஒங்களுக்கு சாயங்கால நேரத்துல கொஞ்சோ நொறுக் குத்தீனி ஏனா வெளாண்டு வந்ததுக்கு அப்புறோ கொஞ்சோ நொறுக்கி தீனியோ இல்ல ஏதோ ஒன்னு சாப்புட்ணு தோணும்போது நம்ம இந்த மாதிரி கொஞ்சோ நம்ப கொஞ்சோ ஹெல்த்தியா வந்து நம்ம குடுத்தோ அப்டின்னா அவங்களுக்கு கொஞ்சோ ஒரு நல்லா இருக் கு இல்லைங்களா தோழி
ஆமா ஆமாமா அதனா பசங்களுக்கு நம்போ ஒ ஆரோக்கியமான உணவா குடுத்தாதான அவுங்களு வளர்துக்கு நல்லா இருக்கு அவுங்களுக் புடிச்ச மாரியு குடுத்தாவு அவுங்க சாப் ப்புடுறதுக்கு கொஞ்சோ நல்லா இருக்கு சோ அதனால நம்மோ செய்றது கொஞ்சோ நம்ம ஆரோக்கியமான நல்ல முறையில செ ஞ்சி பசங்களுக்கு குடுக்கணு
ஆமா தோழி இது ஒரு நல்ல ஆப்ஷன்னே நம்ம சொல்லா செரிங்க தோழி நமக் குடுக்கப்பட்ட நேரமு முடிய போது இன்னொரு வாட்டி வா இன்னொரு வாட்டி வாய்ப்பு கெடச்சா கண்டிப்பா பேசலாமா தோழி செரிங்கமா நன்றிங்க தோழி நன்றிங்க ம்